ஹலோ
ஹலோ வணக்கம் தோழா கேக்குதுங்ளா
ஆ கேக்குது
ம் நா வந்து ஏதோ பாத்தட்டு இருந்தே அப்டி அதுல போயிட்ட பேசுனது கேக்கல ம் சொல்லுங்க நைட் நைட் என்ஜாய் பண்ணுவீங்க போல சொல்லுங்க கேப்போ
எதுவுமே என்ச்சா இல் வேல வேலன்னுதா இருந்துச்சு அத தூக்கினு இத தூக்கினி கட்டுப்பாயிட்சி
லா சாப்ட்ருக் ங்க அந்தா அண்டாவாட்டு
ஆ மேகி இருங்க இருங்க இருங்க மூணாறு போனோ இதே மாரிதா ஒருத்த சொன்னா அங்க எதுமே நல்லா இருக்காது கேரளா ஃபுட்லா அவ்ளோவா இருக் எதுமே நல்லா இருக்காது அப்டின் சொன்னா ஆ பெரிய பாக்கெட் மேகி வரு பாருங்க ஒன் எயிட்டி ருபீஸ் ஏதோ பத்து மேகி வரு அதுக்குள்ளயே அது வந்து ஃபை வாங்கினு போய்ட்டோ ஓகேவா
ஒ ஓ
சின்னதா ஒரு கேஸ் இருக்குங்க த்ரீ கேஜிதா அது அதுலயே இஸ்டோவ் மாரி இருக்கு அதுவு எதுத்துன்னு போயிட்டோ ஹலோ ஆ ஆ ஆ ஆ ஆ கேஸ் வைட்னிங்ளா நீங்க கம்முன்னு இருக்கீங்களா சரி கேக்கல போலன்னு நெனக்கிறே ஆ ஆ சரி கேளுங்க எடுத்துன்னு போயிட்டோ அதுக்கு அப்புறோ அங்க ரூம் எடுத்தோ ரூம்ல கூட மேகி சமச்சோ மார்னிங் மேகி ஆஃப்டர்நூன் எதோ சாப்ட்டோ திரும்ப நைட்டு மேகி திரும்ப மார்னிங் மேகி ஆப்டனு எங்கயோ வெளிய போய் சாப்பிற திரும்ப நைட்டு மேகி திரும்ப மார்னிங் மேகி திரும்ப ஆப்டனு எதா சாப்ட்டோ திரும்ப மார்னிங் மேகி கடுப்பாயிடுச்சு எனக்கு ன்னடா இது ட்ரிப்புக்கு வந்திருக்கோன்டா ஏதோ வீட்ட வீட்டு வெளியே வந்த மாரி ஏதோ காசு இல்லாத மாரி பண்ரிங்கலடா ரொம்ப ஆயிடுச்சு மேகியே ஹெட் பண்ணிட்டே நான் ஒரு ஒரு இதுவா இந்த வாட்டி மேகியே சாப்ட கூடாதுனு ஆனா இவங்க சொன்ன மாரிய எல்லா இல்ல அங்கே நல்லாதா இருந்துச்சு மந்தி எல்லா சாப்ட்டோ ஒரு டைமு மந்தி கூட நல்லா இருந்துச்சு அது எதோ இன்னொன்னு சொன்னாங்க கீ ரைஸோ ஏதோ சொன்னாங்க
ஆ கி ரைஸ் நெய் சோறு
ஆ அது கூட நல்லாதா இருந்துச்சு இவங்கல்லா சும்மா அது நல்லா இருக்காது இது நல்லா இருக்காது சொன்னாங்க பசங்க எத்துனு போன பட் ஜட் அந்த மாரி அதனால தா இந்த மாரி பண்டாங்கனு நெனைக்குற
எனக்கு முடியலங்க என்ன எல்லாரு போட்டு பாடுபடுத்துறாங்க இந்த ஸ்னாப்ல
புரியல அப்லையா
ஸ்னாப்பு ஒருத்த வந்து லைக் ஸ்னாப் போட்ருந்தா என்னோட ஃப்ரெண்டு கிளாஸ்மெட்டு ஸ்கூல்ல படிச்சபைய இப்போ வந்து அவங்க முடிய பத்தி கேட்ட உ மண்டைல வந்து கூடு உ மண்டை கூடு மாரி இருக்குது முட்டை பொறிக்கலா வைக்கலாமானு கேட்டே அவ என்ன சொன்னா வச்சிரு வச்சிறலானு சொன்னா நா சொன்ன வாங்கி தரவான்னு கேட்டதுக்கு அவன் போ சொல்லிரு
எதாது வருது இல்லன்னா கிளியரா இருக்கா வாய்ஸ்
ஆ க்ளே கே இல்ல கிளியரா இருக்கு
ஆ இங்க ஒரு ஃபேன் ஒரே ஸ்பீடா சுத் துதா அதா பாக்கறே மேல விந்துரு போல சரி இப்ப சொல்லுங்க எதோ சொல்லினு இருக்கீங்க
போட்ருத்தா வாங்கித்தரவான் கேட்டதுக்கு ஆ வாங்கி்க்குடு வேய் முட்டைய பொரிச்சிக்லா குடுத்து விடுவேங்க முட்டைய பொறிச்சு குடுத்து வுடுவானா கோழி குஞ்ச புரிஞ்சுகோங்க நா சொன்னே முட்டைய நீத் தின்னுட்டுன நா என்னப் பண்ணுவே கேட்டதுக்கு அவ சொன்னா நான் சாப்ட மாட் டே அப்டின் சொல்லுதா சேரிங்ளா அப்பச் சொன்ன நீச் சாப்டுவே எனக் தெரியுன் சொன்னதுகு சொல்றா நீ முட் அப்போ முட்டைய வச்சிட்டு நீ வந்து இருன் சொல்றா மாங்கா பைத்தியோ அதுக்கடுத்த ஒரு ஆள் இங்க வந்து போட்ருட் டுத்து என்ன ஆளக்கானன் கேக்குது இன்னொரு ஆளு வந்து லைக்க்த் தெலுங்கு அதுக்கா நாங்க ஒரு கேரம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோ கேரம் பிளேக் பண்றதுக்கு ஓகேங்ளா லைக் என்னோடச் ஸ்னேப்பப் பாத்துட்டு பயிந் நேத்து வந்து ஒன் பன் எக்ஸ் சம்திங் ஏதோ பஞ்ச்
சேப்லா நெறையப் போர்றிங்கப் போல நீங்க
ஆம்மா சம்டைம்ஸ் போடுவே
நானு அதே மாரிதா ஸ்ட்ரிக்ஸ்லா நெறிய எத்னுவா அது இப்போ அது ஃபையர்லாம் மெயின்டென் பண்ணு நெறைய போடுவே
நா வந்து டூ ஹண்ட்ரெட் வரைக்கு கஷ்டப்பட்டு மெயின்டின் பண்ணே கட் போயிட்ச்சி கொஞ்ச கஷ்டமாக் போட்ருச்சு வேற என்னாச்சி நா வந்து செரி அப்டின் சொல்லிட்ருக்கம் போது எனக்கு வந்து அவுங்கிள் கேக்கறாங்க என்ன லவ்ப் பண்வீங்ளானு சொன்ன நோ சொன்னதுக்கு நே நிக் த்தி நேத்துப் பஞ்ச் பண்ணிருக்காங்க இப்ப எதுக்கு பஞ்ச் பண்ணீங்கன் கேட்டதுக்கு நா நீங்கதா சொல்லிர்க்கீங்ள என்ன ரிஜெக்ட் பண்ணீங்ள சோ ஐ வில் பஞ்ச் யூச் பஞ்ச் திவ் விண்ட்டூட் சொல்றாங்க என்னப் பண்றதுக்கு இந்த ஆள்க்களலா எனக்கு புரியல
போ
இப்ப பரவால்ல ஆன்லைன்லலா ஃபண்ணவேல்ல ஐயோ ஐயோ ரொம்ப தொல்ல குடுக்கறாங்க எல்லாரு இப்பலா
ம் ம்
மேகி பாஸ்தா நேத்து நைட்டு ஆர்டர் போட்ட சேம் பாஸ்தா
பியூட்டிஃபுல்
அதே பாஸ்தாவ சாப்பல்ல எடுத்து
ம் ம்
வேற பாஸ்தா ஆர்டர் போட்டு சாப்ட்ட அது இருந்துச்சி பேக்கிங்ல ஒன்னு
ம் இனிமே ஹெல்தியா இருக்குனுன் நெனைக்கிற நாங் கூட ஜிம்கு போலான் இருக்க ரொம்ப ஒல்லியா இருக்கனா சோ கலாய்க்கிறாங்க எங்க அண்ணயா ஒரு இது கட்டில் எடுக்கும்போது எங்க அண்ண சொல்றா என்னாட எதுமே இல்ல ஒடம்புலந்து நா நானு ஒடம்பேத்தி காட்றன்டா இர்றா ஜனவரி வருல சிக்ஸ் மந்த் திருக்கு அதனால சொன்ன போனு ஜிம்க்கு போனு
ஒருத்தங்க நெனச்சிருப்பாங்க வாழ்க் லைக்கஸ் அவ்ளோ ஸ்டிக்கஸ்ங்க நைட் இருந்து இது வரைக்கு மார்னிங் வரைக்கு சென்ட் பண்ணிக்கிட்டுதா இருந்த
என்ன ஸ்டிக்கர்
லைக்கா நெறைய ஸ்டிக்கர் பட்டு அ ஒரு ஆளுக்குங்க அப்பறோ சொல்ற
யாரது
சொல்ற சொல்ற அப்றோ சொல்ற ப்ரைவேட்ல வாங்க சொல்ற
அதுல ஒன்னா இருக்கே உமரா
யா
ம்
பாவப்பட்டு ஜெல்
ம் அவுங்க ஹாப்பி ஆகுறாங்க அவுங்க ஐயோ அந்த அவுங்க எனக்கு இன்னடா அவே பேசுறது இல்லையா எப்டி சொல்னுன்தா
ம்
அது சொல்ல தெர்ல எனக்கு
எப்டி சொல்ல தெர்லன்னு சொல்றீங்க இப்ப லேவ்வி லைக் சும்மா ஒரு எக்ஸாம்பில் மாரி சொன்னாலு ஓகேதா
எக்ஸாம்பள் ஆ ம் தப்பா நெனைக்க மாட்டிக்கல்ல ஒரு பொண்ணு கிட்ட லவ் லவ் பண்ணா எப்டி பேசுவாங்கல்ல இப்போ எப்டி சொல்னு பட்டர்ஃபிளைஸ்லா பறக்கு உள்ள என்னென்னமோ ஆகு உள்ள உங்க புரியிதுங்கலா உங்களுக்கு ஆ அந்த அந்த அந்த மாரி ஆளுங்கிட்ட மாட்டிகினு அவுங்களுக்கு க வீடியோ கீழே இருக்கு ஒருத்த வீடியோ புடிச்சா நீங்க அதுல வேற உங்க வாய்ஸ் கூட கேக் க்குது அதுல நீங்க வேற ஐயோன்னு சொல்றீங்க அத வெச்சு கலாச்சினு இருந்தா ஒருத்தே அவே அவன் தா எப்டி சொல்லான் தா எங்க எங்க கேங்கி லைக் ஜோக்கர் இல்ல இது சொல்லா எப்டி சொல்லா அவன வெச்சிதா எல்லாரு கலாய்ப்பாங்க கன்டென்டே அவே தா
உம்
ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு அவே எனக்கு வந்து நைன் நைன் இயர்ஸா இருப்பா அவே ஃப்ரெண்ட்
ஓ எனக்கு நானே இந்த சிரிப்பு சிரிப்பதா வருது மார்னிங்கே வந்து கால் பண்றதுக்கு மெசேஜ் பண்ண சாப்டுட்டு இருக்கே செவனோ கிளாக் தா ஷார் தூங்குறேன்னு சொன்னாங்க ஓகே அப்டின்னு சொல்லிக்கிட்டு சொன்னே அப்புறம் இவுங்க இவுங்க எப்டி தெரியுமா இருக்குறாங்க பத்து செகண்ட் ஒருக்கா நெட் ஆஃப் பண்ணிட்டு ஓடிடுவாங்க போல
இல்லியே அவே ஆன்லைன்லதா இருப்பா அவே ஐ டி ஸ் இல்ல இல்ல இருங்க ஃப்ரீஸான ஐ டி ஃப்ரீசர்ல இருக்குல்ல
ம் தெரியு தெரியு சொன்னாங்க
ஆ ஆன்லைன்ல தா இருப்பா எப்போ மெசேஜ் பண்ணாலு அப்டியே இதுவருவான்
எனக்கு என்னென் தெர்ல நா மெசேஜ் சம்திங் போடும் போதெல்லா ம் எப்டி சொல்றதுக்கு லைக் நெட் ஆஃப்ல தா இருக்குமே லைக் ஒன்டிக் தா விழு எப்புமே
சிங்களாக இருந்தா ப்ரொபோஸ் பண்ணிடுவான் போல
கிர்..
ஸ்,,
சேரி சேரி
சேரி விடுங்க விடுங்க
சேரி சேரி விடுங்க சேரி வேற பேசிக்கலா அப்றோ மார் மார்னிங் என்ன சாப்டீங்க
மார்னிங் எதுவுமே சாப்பல்ல இப்பதா ஆர்டர் போட்டிருக்கே வரும் பிரியாணி
ஒ ஒ பிரியாணி எங்க வீட்டுல மட் பீஃப் வாங்குனாங்க சோ நா ரொம்ப ஆர்வமா இருந்தே
ஐ லவ் பீஃப் பீஃப்னா எனக்கு ரொம்ப புடிக்கும் என் உடல் பொருள் ஆவி எல்லாமே பீஃப் தா
சொல்றேல்ல பீஃப் ஆ பாத்தோட்னே எனக்கு வந்து ஐயோ ரொ ரொம்ப நாள் கழிச்சி பீஃப் சாப்டப்போறே ஏன்னா வந்து அஞ்சு பர் நிக்கா பக்ரீத் வர்துல்ல அதுக்கு ஃபுல்லா வந்து மட் மட்டன் தா கடைச்சிது இந்த வட்டி சோ எனக்கு அதுவே கஷ்டமா போச்சி மட்டன் சாப்ட முடியாது அலர்ஜி சோ சாப்புடவே மாட்டே ஒரு வாய் சாப்டாலு நைட்டு ஃபுல்லா எனக்கு வந்து ஒன் வீக் ஃபீவர் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிக்க வேண்டியதா ஒரு மட் வாய் சாப்ட்டாலு சாப்ட மாட்டே சரி பீஃப பாத்தா நா ஆர்வமா இருந்தே எங்கப்பா சொல்லிட்டாங்களா எனக்கு பால்காச்சி விடுனு எங்கம்மா என்னமா பண்ணாங்க பீஃப தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சுடு சொல்றாங்க இன்னிக்கு பீஃப் இல்ல நா போய் மீன் எடுத்துட்டு வறே மீன் எடுத்து கைவைக்கலான் சொன்னா நா சொன்னே நா இன்னைக் பட்னி நீங்களே சாப்ட்டுக்கோங்கன் சொல்ட்டே நேத்து இப்தா பண்ணாங்க தெரிமா நேத்து ரானூ ரசம் யால் இறால் ஓகேங்ளா பிரானூ ரசமூ நா வந்து ஃபிஷ் ரொம்ப சாப்ட மாட்டே அது வந்து ரோஸ்ட் வச்சாங்களா
ஆனா அந்த சைட் நெறைய ஃபிரஷ்ஷா கெடிக்கூமல ஃபிஷ்லா மீன்
ம் ஃப்ரஷ் மீன் தா கெடைக்கூ
ஒரு நாள் வரணு அந்த கன்னியாகுமாரி கூட சுத்தி பாக்கணு நல்லா சுத்துவே நா சும்மா வந்துட்டு போயிட்டே
ம் இங்க வந்து இங்க வந்தா மோஸ்ட் து வந்து இங்க ஃபால்ஸ் மவுண்டைன் தென் ஆறு தெரியுல லைக் சூப் பரா இருக்கூ என்னங்க ஃபால்ஸ் இருக்கான் கேக்குறீங்க அவ்ளோ ஃபால்ஸ் இருக்குது
அங்கே மலை இருக்கா
ம்
மலை இருக்கா மௌண்டன்
ஆமா என்னங்க நெனச்சுட்ருக்கீங்க கன்னியாகும்ரிய ரைட் மோஸ்ட்லி இங்க இதானே இருக்கு சோ
ஏ இதுன்னாது சி இது இது கடற்கரை கடற்கரை அதுக்கு பேரு பீச் பீச் இருக்கே பீச் இருந்தா இருக்காது ம இது மலை மௌவுண்டன்
ஐயோ பீச் வந்து இருக்க சைடு வேறங்க நாங்க வந்து இங்க மோஸ் சூ ப்பரா இருக்கூ ஐயோ அதெல்லா பாக்கவே அடிப்பொலியா இருக்கூங்க பாக்கற்துக்கு
கேரளா மலையாளி மலையாளி உண்டோ நா மலையாளம் கூட லைட் லைட்டா பேசுவேங்க
ஓ எந்து ஃபேமிலி வந்து கொஞ்சோ மலையாள சைடு வாப்பா ஃபே அப்பா ஃபேமிலி வந்து மலையாளோ அப்பா மலையாளோன் சொல்ல முடியாது அப்பாவோட அம்மா வந்து மலையாள சைடு சோ ஃபேமிலிஸ் இருக்காங்க ரொம்ப தெரியாது பட் அவங்க பேசுறது கொஞ்ச கொஞ்சோ அன் புரி கொஞ்ச கொஞ்சோ நல்லாவே புரியு
அந்த ஒருத்தங்கிட்ட ஃபோட்டோ வாங்குனோ மலையாளக்காரன் தா அவனுக்கு கால் பண்ணி எனக்கும் பய பேசுனா புரியு எனக்கு ரிட்டர்ன் அவ்ளவா பேச வராது நா அவங்கிட்ட இங்கிலீஷ்ல டிரான்ஸ் லைட்டா பேசுனா அவ சொல்லவே மாட்டேன்ட்றா இந்த மாரி மூணாறுல ஃபோட்டோ எடுத் தோ அனுப்புங்க சொல்றே கேட்டா எடான்னுக்கு சொல்றா அவ என்ன என்னனே சொல்றா
ஆப்டி இங்க வந்து கன்னியாகுமரியல மவுண்டையின்ஸ் தென் நாங்க வந்து மோஸ்ட்லி போறது எங்க தெரியும்மா போவோ ஆறு இருக்கு ஆறு சொல்லுவாங்கல்ல ஆறு ஆ அங்கப் போய் குளிப்போ லைக் ஃபேம் அம்மா அப்பா நா அப் சம்திங் அப் மாமா அப்டி அத்த அப்டி சொல்லி சேந்து போவ்மா
இங்கியு வாட்டர் ஃபால்ஸ்லா நெறைய இருக்கு நா நா அதெல்லா ரீல்ஸ் நா முன்னெல்லா ரீல்ஸ் போடுவே தெரியுமா உங்களுக்கு இந்த மாரி ட்ராவல் பண்றது எடுத்து இப்பல்லா எல்லாமே டிலேட் பண்ட்டே இன்ஸ்டாகிராம்ல இப்போ கூட ஹைலைட்ல ஒன்னே ஒன்னு வச்சுருந்தே நல்லாருக்கூ அது கூட ம்
அப் அப்றோ சொல்லுங்க
நா வந்து கன்டென்ட் கிரியேட்டர் ஆகணுனு ஒரு இது எனக்கு சின்னதா நன்றிகள் நன்றிகள் நன்றிகள் நன்றிகள் நன்றிகள்
நன்சுகளுக்கு சொன்ன